நண்பா கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது நண்பா சொல்லுங்க
நேத்து என்ன என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க கடைசியா அதுல இருந்து சொல்லுங்க கேப்போ
ஆமா நானே ஃபோன் போடனும்னு நெனைச்சே நீங்களே ஃபோன் போட்டு ப்பங்க ஜிம்மு பக்கோ போனே
ஆ சொல்லுங்க
இந்த மாதிரி ஆயிர ரூவா கேக்குறேங்க திடீர்ண்டு
ஆ
நம்ம என்ன நெனச்சோ அது அட்வான்ஸ்ந்தே நெனைக் கிறே அதுக்கப்புறோ நீங்க மாச மாசோ ஒரு ஐநூறுவா கட்டி ஜிம் சேர்ற மாரி
ம் அது வந்து எப்பயுமே இருக்குறதா அது
பிரச்சன இல்ல தான
ஆமா அதனால ஒண்ணு ஆகுறது இல்ல ஒரு சில ஜிம்ல வந்து அட்வான்ஸ் வாங்க மாட்டாங்க இங் இங்க ஒரு சில எடத்துல ஃபீஸ் வாங்கறாங்க இப் இப்ப எல்லா எடத்துலயுமே அது ரொம்ப நார்மலா பண்ணிட்டாங்க அதனால நம்ம அத பத்தி யோசிக்க வேண்டா
சேர் சேர் அதே நம்ம காலேஜ் சேர்றவங்களையு ஒரு பயங்கரமா ஒரு பாடி பில்டப் பண்ணிப் போனோம்னா ஒரு கெத்
பாடி பில்டுனா அப்டி இருக்கக்கூடாது பாடி அந்த மென்டாலிட்டி அப்டி இருக்க கூடாது இது வந்துட்டு எப்டி சொல்றது நம்ம ஒடம்பு வளக்குறோ அப்டிங்குற கான்செப்ட் இல்ல நம்ம ஒடம் நம்ம அது விட நம்ம மனசுல ஒரு அட் டிகல அந்த மார்லா இருக்கு தேவை இல்லாத் து யோசன ஒரு சில கஷ் அத மறக்குறக்காகவு சில பேர் போவாங்க ஆ உங்களுக்கு நா நீ சொல்ற மார்னா உங்களுக்கு காதல் தோல்வி இருந்துருக் தே
ஆமா ஆமா மறக்க முடிலயேங்க
ஆ அந்த மாரி ஒரு சில ஆளுகள மறக்கணுங்கறக்கா நம்ம அப்புடி பண்றோ ஒரு சில ஆளுகள எப்டி சொல்றது நம்ம ஒரு சில முன்னாடி வாழ்க்கைல ரொம்ப சுழர்ந்து இருப்போ தளர்ந்துருப்போ
கஷ்டப்பட்டுட்டேங்க மேக்னனால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டிங்குது
ஆமாங்க அதுதாம் பிரச்சன அதனால அது இருந்து வெளி வர்லா வெள் விடுங்க விடுங்க நீங்க எதையு யோசிக்காதீங்க எல்லாமே செரியாகு வாழ்க்க ஒரு நாள் மாறு நம்மளுக்கு
அதனாலயே ஜிம் பக்கம் போலான் சொல்லி ஜி ஜிம்முக்கு சேந்தேன் நானு
ஆ ரொம்ப நல்லது அதையே பண்ணுங்க நா நானு முந்தா நேத் தே ஒரு நாள் உணவு செஞ்ச சேம்மியா பிரியாணினு அது நீங்க சாப்புட்ருக்கீங்களா
சேமியா பிரியாணியா
ஆமாங்க
என்னங்க நீங்க செஞ்சு நாஞ் ஜாப்டா உயிரோட இருப்பேன்னாங்க
என்னங்க கடைசியா நம்ம ஒரு இருக்கும் போது உங்களுக்கு வந்து மாமிசம் சிக்கன் கிரேவி தாம் பரோ பரோட்டா எல்லா சாப்புடலலையாங்க ஏங் என்னங்க பேசுறீங்க
ம் சேரி சேரி எதோ தெரியாம சொல்டேங்க விட்
அ ஆயிரந்தா இருந்தாலு நண்பன இப்டிஸ் தடாத இப்டிப் பேச கூடாதுங்க மனசு வலிக்குமா இல்லையா ஆ ரொம்ப நல்லாருஞ்சு அத் அதுதா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களைம கூட்டிட்டு போய் சாப்புட வெக்கலா உங்களைய ஒரு நாள் அந்த க கடைக்கி நண்பர்களா போகலாம் அது போக ரெண்டாவது ஒன்னுஸ் சொல்லனுன் நெனச்ச நண்பா
சொல்லுங்க என்ன விஷ்யன் சொல்லுங்க
அ ஒரு ஒரு மாசம் போகட்டு வெளிய ஒரு ஊருக்கு நம்ம போலா எல்லாரு சேந்து அது பேர நா இப்ப சொல்ல விரும்பல ஆனா நா உங்களுக்கு சொல்ற சேரிங்களா பின்னாடி அடுத்த கால்ல உங்களுக்கு பேஸ் ஸ்ர நேர்ல இருக்கு நேர்ல வாங்க உங்களுக்கு எல்லாமே நா சொல்ற
சேர் நம்ம நம்ம உங்க உங்க வீட்டு சைடு எனக்கு ஒரு வேல இருக்கு ஒரு ஒரு மாசோ கழுச்சு வருவேன் நெனைக்கிறே
அப்டியா அ அ அ என்ன வேல நண்பா
ஒரு சில வேலைகள் இருக்கு நண்பா அதெல்லா எப்போ வரைக்கு சொல்ல முடியாது ஒரு முக்கியமான வேல இருக்கு வரே
ஆ சேர் சேரி நீங்க வாங்க பாத்துக்கலா
ம் சேரி
ஆ அப்பா எங்க போயிருக்காரு
அப்பா அந்த வேலைக் போயிட்டாருல
ஆ ஆமா ஆ என்ன வேல செய்யறாரு அப்பா உம்
ந்தா அவ்வளதே அந்த ஸ்டேண்ல வேல பாக்குறாரு அவரு
ஆ அதுக்கப்புறோ வேற எது வேல செய்யறையா இப்போதைக் க்கி
அவரு பார்ட் டைமா இப்ப எதோ ஒரு ஏஜன்சி போயிகிட்டு இருந் போய்கிட்ருஞ்சு எடையில பார்ட் டைமா
ஆ
இப்ப அத விட்டுட்டாரு விட்டுட்டு இப்ப அவன ஸ்டேண்ல மட்டுநதா வேல பாக்குறாரு
அப்டியா சேரி சேரி ரொம்ப நல்லது
நானும் போற புடிச்சா போயிருவே அதுக்கு பக்கத்துல எதுத்தாப்டி ஒரு ஸ்டுடியோ கட ஒண்ணு இருக்கு
ஆ சேரி சேரி
போர் அடுச்ச அதுக் அங்க போய் உக்காந்துக்குறியா அந்த அண்ணை சொல்லித்தருவாங்க இந்த மாரி இப்புடி செய்டா அப்டி செய் செய்டா அப்டின் சொல்ட்டு நானுங் கேட் ட்டு உக்காந்துருவேம் என்ன வீட்லயே இருக்குறக்கு போர் அடிக்குது அதாஞ்ச் சைடு போய் பாப்போ
ரொம்ப நல்லதுதா எதோ ஒண்ணு உங் வாழ்க்கையில நீங்க பழகுறீங்கல்ல அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடமா அமையு
ம்
ஆ ஆ ரொம்ப நல்லது து சும்மா ஒரு எடத்துலயே இருந்தம்னா அது நம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப பலகி போயிரு அந்த எடத்துல நம்ம சோம்பேரியா சேருவோ புதுசா நம்ம வாழ்க் க்கில ஒன் ஒன்னு செய்யும் போதா
அதேங்க சும்மா வீட்லயே இருந்தா மேக்னாவ நெனச்சு ச்சு எதா பைத் த்தியம் புடுச்சு போயிருது அதனால எங்க என்னால முடியலங்க மேக்னாவ மறக் மறக்க முடிலங்க அதனாலதாங்க பேசாம ஜிம்க்கு
விடுங்க உங்கனால எல்லாமே முடியு நீங்க அத பத்தி திரும்பி திரும்பி பேசாதீங்க அது ரொம்ப ஆபத்தான ஒரு இது
ஏங்க என்னால பேசாம இருக்க முடிலிங்க என்னங்க இது இவ்ளோ வருஷோ இப்டி ஆயி இப்டி பேச முடியாம இருந்தா என்னங்க
விடுங்க அது தாங்க வாழ்க்க நம்ம கெடைக்கிறது எல்லாமே கெடச்சுருச்சுன்னா அதோட இது வலி தெரியாது
எதுமே நெரந்தரம் இல்லாம இருக்கேங்க வருது போதுங்க என்னங்க அது
ஆ அதேதா நம்ம வாழ்க்கையு
ம்
ஆமா ஆமா சொல்லுங்க
அதனாலதே அதனாலதே பெசாம ஜிம்மு பக்கம் போயி மனச ஏத்தலா அது மாரி ஒடம்பையு ஏத்திர்லா அப்டின் ஒரு பிளேன போட்டேங்க வேறெதும் இல்ல
நல்லது தா நல்லது தா எல்லாமே செரி ஆகு வாழ்க்கைல
சேர் சேர்ஸ்
ஆ ஆமா எங்க அண்ண வேல கெடச்சுருச்சு உங்களுக்கு தெரியுமா
ஆமாங்க ஆமாங்க அ கேள்விப்பட்டே கேள்விப்பட் டே இன்னொரு நண்பர் மூலியமா தா எனக்கு
ஆ ஆ அவரு வெளியூர்லதா இருக்காரு ஆ இப்ப நல்ல வேல கொஞ்சோ செட் ஆயிருச்சு அங்க இருக்குற எடோ எல்லாமே செட் ஆயிரு ச்சு அதா அதனால அங்கயே இருக்காரு பாக்கலாம் நானு அது
சேரி இப்ப நம்மளே காலேஜ் முடுச்சுட்டம்னாலு உங்க அண்ணேன் ட்ட ரெஃபர் பண்ணி போய்க்கிலாம்
ஆ அதுவு பண்ணலா அது பண்ணிட்டு அவரு ஒரு ஒரு வருஷோ அந்த மாரி ஆகணு அப் அப்பதா உங்களுக்கு என்னன் செட் ஆகு
சேர் சேரி
ஆ இப்போ வந்து ஸ்டாடிங் இருவத்தஞ்சு
சேரி சேரி சேரி பரவால்ல தான்
அ அதுதா ஒரு பரவால்லங்குற மாரிதா இருக்கு அதனாலதா நானு ஓகேங்குற மாரி சொல்ற
சேரி சேரி சேரி ஆ ம் சேரிங்க இந்த மாரி இருவத்தஞ்சு ரூவா தர்றாங்க அடுத்து அவுங்க கம்பெனிலயே கூப்புடுவாங்கள அந்த மாரி உங்களுக்கு வேலைக் தெருஞ்சவங்கள கூப்
ஆ கூப்டுவாங்க அந்த மாரி இருக்கு ஆனா ஒரு வருஷம் போகணுல்ல அத் அதனால நம் நம்ம வெயிட் பண்ணிட்ருக்கோ நீங்கல்லா படுச்சு முடிக்குறகுள்ள எதோ ஒன்னு வந்துருங்க எதோன்னு பாத்து பண்ணிக்கலா வாழ்க்கைல
ஆமா ஆமா இது மாரிதே எங்க அக்காவு ஒரு கம்பெனி சொல்லுச் ச்சு இந்த மாரி எ ஃப்ரெண்டு வேல பாக்குற எடத் அதுல வன்ட்டு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்களா ரெஃபர் பண்ணொன்னே வந்துட்டு அவுங்களுக்கு கொஞ்சோ அ இன்கிரிமெண்ட் ஆச்சா காசு சம்பளோ கூட ஆயிருச்சா
அது என்ன கான்செப்ட்ன்னா அ அது என்ன கான்செப்ட்னா ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி எடுக்கலா ஆனா அந்த எடத்துல என்ன ஆகுன்னா அங்க வேல செய்றவங்க வந்துட்டு அதிகமா சம்பளோ எடுக்கு அது போக பாத்தம்னா அவுங்களுக் க்கு தா முன்னுரிமை குடுப்பாங்க புதுசா ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவுங்கள எடுக் க்காம இவுங்க மூலியமா ஒருத்தவங்க வந்துருக்காங்கன்னா இவுரங்களுக்கு இப்போ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸு இல்ல அப்போ ஒர்க் பத்தி எதும் தெருஞ்சுருக்காதுல்ல அதனால அங்க வேல செய்றவுங்களே அவுங்க நண்பருங்குற மோது சொல்லி குடுப்பாங்கல்ல ஒரு சில விஷ்யங்கள் அவுங்களுக்கே தெரியு
ஆ ஆ
அதனால அத் அது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷ் ஷ்யோ அதனால சீக்கிரோ எடுத்துடுறாங்க
இன்னொரு நல்ல விஷ்யோ என்னன்னா இப்ப அவுங்க ரெஃபர் பண்ணிட்டோன் வெயுங்களே அப்ப அவுங்க ரெஃபர் பண்ணி ட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இ இன்டர்வியூல வந்துட்டு ரெஸ்சியூம்கு இது
அ ரெஸ்யூம் அது வந்து தேவதா இருந்தாலுமே அ நார்மலா ஒருஸ் த்துல வர்றவன கேள்விகக்கு இந்த ரஃ ரெஃபரல் மூலிமா வர்றவனுக்கு கேள்வி கணக்குகள் கொஞ்சோ கம்மியா இருக்கு அவனுக்கு கொஞ்சோ கம்மியா இருக் கு அது போக பாத்தீங்கன்னா ஒரு சில விஷ்யங்கள் அவ தப்பாவேஸ் சொன்னாலு அத ஏத்துக்குவாங்க புதுசாக ஒரு ஆள் வந்து அத் தப்பா சொல்லும் போது அத வந்து ஏந் தப்பா சொன்னீங்கன்னு அப்டி ஒரு கேள்வி எடுக்கு ஆ அந்த ரெஃபர் அது மூலியமா வர்றவங்கனால எந்த வித் விதமான பிராப்ளம் வராது அதுனால அவங்க இது பண்றாங்க
ம் அதனால தா ரெஷ்
இதுல இருக்க இந்த ஃபீல்டுல இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்டிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலா புருஞ்சுச்சா ஆ சேரிப் பாக்கலா நம்ம வாழ்க்கைல என்ன நடந்துருக்குன்னு இருக்குற இந்த லீவுல ஒரு ஒரு நாள் ஒன் ஒன்னு தோனுதுங்க திடீர்னு பாத்தம்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அது
சேரி
திடீர்னு கார் புதுசா பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணுதுங்க கொஞ்ச நாள் அப்டி ஒரு இது வயசு கோலர் அதுதாங்க அதுதாங்க எ நண்பர் ஒருத்தர் இருக்காரு கூட அவர் கூடதா இப்ப இருக்கே அவருதா லைட்டா பைத் த்தியமாயிட்டாருங்க
என்னங்க யார கேட்டாலும் பைத்தியம்
ஆமாங்க ஒ எல்லா ஒரு மாரி எல்லா கேசாயி அவ இவுங்கள எல்லா என்ன பண்றதுன்னே தெரியலங்க அவங்க அப்பா பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் வாழ்ற வீட விக்கணுங்கறாரு வீட வித்துட்டு மளிக கட போடணுங்கறாரு நா என்ன சொல்ல அவர
வீட வித்துட்டு மல்லிக கடையா என்னங்க அது புது கதையா இருக்கு
தாங்க இருக்காங்க நா கேட்டா ஒருத்த அப் இப்டிதா வாழ்க்க செரியில்லங்குறாரு வேல செரியில்லங்கறார் து
குத்துச்சண்டை நண்பர் என்ன செய்றாரு எனக்கு அது பத்
குத்துச்சண்டை நண்பர் எனக்கு அவர பத்தி எனக்கே ஒரு ஒரு உத்தேச ச்சமே இல்லங்க அவர
நானு அவ இன்னொரு நண்பர்ட்ட கேட்டு பாத்தே அவரு தெர்லன்றாரு உங்கிட்டயு கேட்டு பாக்குறே தெர்லன்றீங்க ஆளு அ
அவர எனக்கு தெரியு அவரு அட்ரஸ் எனக்கு எல்லாமே தெரியு நான் போற எடத்துக்கெல்லா வர்றாரு நானு பாக்குறே ஆனா நம்மளய பாத் தா வந்து அவர் வந்து ஒரு மாரியா பண்றாரு லை ட்டா ஆட்டியூடு காட்றாருன்னு வச்சுக்கோங்களே ஆ அது அப்புறோ அவரு அப்பிடிதா அவரு இயல்பே அப் டிதா பெறப்புல இருந்தே அவரு கொஞ் சோ லூசுங்கிற மாரிதா அவரு அவங்க அப்பாவு
என்னங்க இப்டி சொல்றீங்க
இப்பவு அப்பிடிதாங்க இருக்காங்க அது எப்டி சொல்றது ஒரு குடும்பமே ஒரு குடும்பமே அப்பிடிதா இருக்கு பைத்தியக்கார குடும்பம் அப்டின்னு சொல்வாங்கல்ல
ஏங்க எல்லார் குடும்பத்தையு இழுக்கறீங்க இதல்லா தப்பா தெரியலையாங்க உங்களுக்கெல்லா
ஆ தெர்லங்க என்னங்க சொல்ல எல்லாரு அப்டிதா இருக்கா ஆமா நம்ம அவங்கள போய் நேர்ல போய் ஒன்னு சொல்லவு முடியாது
ம்
போயிட்ருக்கு சேரி யார் இவங்கதா இப்டி இருக்காங்கன்னு பாத்தா எல்லாரு இன்னொரு நண்பர் ஸ்டேஷனரி கடைல அவரு பை த்தியமாயிட்டாரு
ஆளுக்கு ஒரு பக்கோ மெண்டலாயி சுத்துங்கடா
மெண்டலாயி சுத்த போறோ அப்டின்னு ஜெயிலுக்கு போயி போயிட்டோமில்ல அதனால அப்டிதா வரணு போல வெளிய ஆ ஆமா நண்பா போங்க எதையு சொல்றக்கில்ல சேரி நண்பா எங்க அப்பா கூப்புறாரு நா வெக் வெக்கிற
சேர் சேர் ஆ பாருங்